வணக்கம் தோழி வணக்கம் தோழி நலமா நல்லாருக்கே நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே
சரிங்க தோழி ஒங்களுக்கு இப்போ எத்தன பசங்க
எனக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க
சரிங்க சரிங்க இப்போ எத பத்தி பேசலா
ஆ பேஸ்லா நமக்கு தேவ தெரிஞ்சது அது குடும்பத்த பத்தி பேசலா நமக்கு தெரிஞ்சது நிறையா இருக்கு இல்லீங்ளா
சரிங்க சரிங்க சரிங்க நீங்க இப்போ எதாவ்து நீங்க உங்க எதா தொழில் பண்றீங்ளா இல்ல ஹா அப்டிங்ளா
ஆ இப்போ ஒரு நாலு மாசமா நா வேலைக்கு போல கொஞ்சோ படிப்பு இருக்குதுன் சொல்லிட்டு
சரிங்க சரிங்க திருமணமாகியு படிச்சுட்டுருக்கிங்ளா சூப்பர் சூப்பர் அப்டிங்கிளாங்க சரிங்க எப்டி கரஸ்ல பண்ணி பண்றது உங்ளுக்கு எப்டி இருக்கு
வுட்ல தா அஹ் நாலு கிளாஸ் வைக்கிறாங்க
சரிங்க சரிங்க
ப்ப தா எனக்கு
ஆஹ் அ இப்போ எக்ஸாம்ஸ்ல்லா நேர்ல போய் தானே தேர்வுல்லா எழுதுற மாதிரி இருக்கு ஆமா சரிங்க சரிங்க நீங்க இருக்கிற ஊர்லேவா இல்ல வெளியூர்களுக்கு
இது நா நா அப்ளை பண்ணது வந்து உள்ளூர்லேதா அப்ளை பண்ணிக்கிட்டே அதனால எங்களுக்கு அங்கேயா தா வரும் நம்ம தூரமா போற வேல இருக்காது
உம் உம் உம் சரிங்க சரிங்க உங்களுக்கு அதிக நெட்வொர்க் இல்ல தோழி குரல் கட்டாகுது
ல்ல எனக்கு க்குது ஆனா நீங்க பேசுங்க டைமிங் போய்ட்டு தானே இருக்கு எனக்கு கேட்டுட்டு தா இருக்கு அதனால ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க பேசுங்க
உம் உம் உங்க பசங்கல்லா எப்டி படிக்கிறாங்க
பரவாயில்லங்க பெரிய பொண்ணு பாத்தீங்ன்னா எப்பவுமே தேர்ட் ரேங்குள்ள மூணாவது ரேங்குள்ள வருவாங்க
பரவால்ல
பையனு நாலு அஞ்சு அந்த மாதிரி அந்த ரேங்க்ல வருவாங்க அந்த கிரேட் சின்ன பாப்பா இல்லைங்களா இப்பதா ஒண்ணாவது படிக்கிது இன்னு டென்த் பத்தாவது ரேங்க்கு பதினோராவது ரேங்க்கு அப்டிதா வருது
உங்க ஊர் சைடுலா ரேங்க்கு அப்டின்னு சொல்லி போடுறாங்களா
அற ஏ பிளஸ் கிரேடு
ஆ அதேதா இங்கயு இப்போ இருக்கிற கா காலகட்டத்துல்லா அந்த ஒண்ணு ரெண்டு மூணு அந்த ரேங்க்ல்லா வந்து இது பண்ணிறாங்க
நம்ப படிக்கும் போது அது முடிஞ்சிருச்சிங்களே
ஆமாங்க ஆமாங்க என் பசங்கள சேக்கும் போது மொத மொத என் பையே படிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல இதுஎன்ன ஏ இருக்கு பி இருக்கு அப்டின்னு அப்புறோ அந்த நம்ம அந்த ரேங்க் கார்டுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏனா வந்து நல்ல ஏ பிளஸ் ஏ பி சி டி அப்டின்ட்டு அத வச்சுதா அப்ப நமக்கு வந்து ஓவர் ஆல் மார்க் போட்டு ரேங்க் போடுவாங்க
ஆமா ஆமா
ஆனா இப்போ எப்டின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு அதுக்கான கிரேடு போடுறாங்க
ஆ கரெக்டு ஆமா
ஆமா உங்க பசங்கெல்லா டியூஷன் போறாங்ளா இல்ல வந்து நீங்களே சொல்லி தந்துருவீங்ளா
இல்ல இப்ப ஒரு ரெண்டு வருஷமா தான் போயிட்டு இருக்காங்க நா வேலைக்கு போயிட்டுருந்தே
அப்டிங்ளா
அதுனால அவ அனுப் அனுப்ச்சிடுவே ஆ டியூஷன் அம்ச்சிடுவ
சரிங்க சரிங்க
இப் போன வருஷத்துல தான் போயிட்டு இருக்காங்க இந்த வருஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டோ அப்டியே ஜூன் மாசம் ஸ்டாட் ஆனோனே ஸ்டாட் பண்ணிட்டோ ஆமா இப்போ வந்து என்னன்னா எனக்கு வேல தேடிட்டு இருக்கே ஆ வேல கெடைச்சிச்சுன்னா போயிற்லா
சரிங்க சரிங்க டியூஷன்ல்லா உங்க அங் இதலா எவ்ளோ வாங்குறாங்கங்க ஒரு பசங்களுக்கு
ஸாண்டர்ட பொறுத்து வேச்சிருங்களே இப்ப ஆறாவது படிக்கிறாங்கன்னா இப்ப நா சேத்திருக்கிற எடத்துல முன்னூத்துஅம்பற ரூபா வாங்குறாங்க இன்னு கொஞ்சோ ஆ இன்னு கொஞ்சம் பெரிய எடத்துல பாத்தீங்கன் வெச்சுக்கோங்க ஐநூறு ரூபா கூட வாங்குறாங்க
ஏங்க இங்க ஸ்கூலுக்கு பக்கத்துலே வந்து டியூஷன் எடுக்குறாங்க அ சின்ன எடம் தா ஒரு பையனுக்கு அதாவது ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிற பையனுக்கு ஆற்நூத்தி அம்பது ரூபா
அது அதிகதாங்க எனக்கு தெரிஞ்சு
ஆந்த மாதிரி நீங்க சொல்றீங்கள பெருசா அந்த டூட்டோரியல் மாரி வச்சு எடுக்குற எடத்துல ஒரு பசங்களுக்கு எழுநூத்தம்பது ருவாயிலருந்து எட்நூருவா வரைக்கும் வாங்குறாங்கங்க
இது அதிகந்தாங்க எனக்கு தெரிஞ்சு
ஆமா ரொம்ப அதிக
ஆமா
ம் ஸ்கூல்லே வந்து இப்போ புதுசா ட்யூஷன் இந்த வருஷத்துலருந்து சொல்லிருக்காங்க ஆனா அது வந்து சீ இப்ப பசங்களுக்கு வந்து அ ரெண்டு ப்ராஞ்சஸ் இருக்குல்ல ஸ்கூல்ல ஒரு ப்ராஞ்ச் ல இவன் தம்பி படிக்கிற ஸ்கூல் ப்ராஞ்ச்ல எடுக்கல வேற ஒரு ப்ராஞ்ச்ல எடுக்குறாங்க அங்க வந்து நமக்கு இப் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னூருவா அப்டின் கம்மியா இருந்தாலு நம்ம கொண்டு போய் விட்ற விடணு இல்லையா திரும்பி கூட்டுட்டு வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போயி அது இங்கருந்து கொஞ்சோ தொலைவாருக்கு அந்த ஸ் கூலே இருந்தா நம்ப அப்பிடியே கூட கொஞ்ச நேரோ ஸ்பெண்ட் பண்ணி ஆ இல்லாட்டினா நம்ப ஸ்நாக்ஸுக்கு ட்யூஷனுக்கு தனியா ஸ்நாக்ஸ் குடுத்து விட்டுட்டு நம்ப ஃபுல்லா முடிச்சதுக்கப்பறம் பிக்கப் பண்ணி கூட்டு வர்லா இப்டி தனித்தனியா வக்கிம்போது நம்பளால கூட்டு அனுப்ப முடியல நானேதா சொல்லி் குடுத்துக்கிட்டு இருக்க பசங்களுக்கு
வீட்லருந்துட்டு நம்பளே சொல்லி் குடுத்துரலாம்ல பிரச்சனையேல்ல அ நா வந்து
ட்ட பய இருக்க மாட்டிகிதுல்ல
அ அது ஒண்ணு இருக்கு
ஆ ஒரு வய்சு வெரிக் கு பயந்தாங்க ஒரு ஒன்னாவுது ரெண்டாவுது வரைக்கு பயந்தாங்க
ம்
அதுக்கப்பறல்லா படிக்க சொன்னோன்னா என்ன எப்ப பாரு படிக்க சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்டின்றா ங்க
ஏன்னா நமக்கு தெரிஞ்சதது அதுதா ஏன்னா நம்ப ஒண்ணு வீட்ல வேல செய்யுங்கன் சொல்லலா நம்ம வீட்ல வேல செய்ங்க அத செய்ங்க இத செய்யுங்கன் சொல்லி ஆ உங்களோட வேல என்னா படிக்கிற வேல அத பண்ணுங்கன்னு சொல்றோ நம்போ
அதுதா இப்போ நம்ப எல்லா டைமு என்னன்னா நம்ப்ளால ஈவினிங் திடீர்னு நம்ப எதாது மள்ளிக ஜாமான் வாங்கறதுக் கு கடக்கி போவோ இல்ல எதனாது ஒரு நிகழ்ச்சிக்கி போவோ இல்ல ஏதாவ்து ஒரு வேலையா ஒரு அ மருத்துவமனை வேலைக்கு கூட செல்வோ அந்த மாதிரி நேரங்கள்ல பசங்களோட அந்த நம்ப சொல்லி குடுக்கறது தடையாயிடுது அதுக்காகதா செரி ட்யூஷன் இந்த வர்ஷ சேக்கலாமா அப்டின் சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்கே அந்த ஒரு நாள் பாடோன்றது அடுத்த நாளுக்கு அது ஒரு தடையாயிடுதில்ல
ஆமா ஆமா ஆமா அதுவு இல்லாம இப்ப நம்ப ட்யூசன்ல விட்றதுனால எனக்கு ஏதாவுது இப்ப பஜார் இருக்கு காய்கறி மார்கெட்ருக்கில்லே மார்கெட் இருக்குல்லீங்களா அங்க போனன்னா நா ஸ்கூல் வீட்டுக்கு வந்தோனே இவுங்குளுக்கு டிஃபன் எதாவ்து செஞ்சு குடுத்துட்டு அவுங்கள விட்டு வேற ட்யூஷன்ல விட்டுட்டு நா மார்க்கெட் போன்னா கூட போய்ட்டு பொறுமையா வருவே எனக்கு அந்த டைம் கெடைக்குது ட்யூஷன் போறத்துனால அவுங்க இல்லேனா என்னாகுன்னா அவுங்கள எல்லாரையு வண்டில கூட்டு போனு மார்க்கெட் பத்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாருக்கு ம் அதுனாலதா வந்து அ இது இது வந்து ஸ்கூல் போம்போது நம்மளால செய்ய முடியாது இப்ப ஈவினிங் டைம்ல போறோ காலையிலெருந்து நமக்கு வேல இருக்குது மா சாயந்தரமா போறோ அப்டின்னா அந்த டைம்ல இவுங்கள டியூஷன் விட்டிட்டு போறதுக்கு நல்லா இருக்குது எனக்கு நல்லா இருக்குது அது
எனக்கு அப்டியு இந்த வர்ஷத்துல இருந்தா அப்டி தோணுது இன்னொரு பக்கோ என் என்னன்னா டியூஷன்ல வந்து ஒரு இருவத்தஞ்சு முப்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க நம்ம இங்கே நம் ம ஒண்ணுக்கு ஒ ஒருத்தவங்க அந்த க நம்ம கண்ணு முன்னாடி வச்சு சொல்லி தர அளவுக்கு டியூஷன்ல இருக்காதுதா எப்டி இருந்தாலு நம்ப சொல்லி குடுக்குற அளவுக்கு டியூஷன்ல இருக்காது ஆ நம்ம ஒருத்தவங்க ஒருத்தங்க சொல்றோம அங்க முப்பதுல ஒரு புள்ளையா இவ இருப்பா அப்டின்னு சொல்லி தோணுது
ஆனா அவுங்க அங்கதானே பயப்படுறாங்க நம்ப சொல்லிக் குடுத்தா இதெல்லா நா படிச்சிட்டேம்மா அப்டின்னு சொல்லி விட்டுறாங்க
அப்டிதா நானு யோசிச்சிக்கிட்டே இத்தன வர்ஷ டியூஷன் போகாம நா சொல்லி் குடுத்துக்கிட்டு இருக்கே அதா சொல்லியிருக்கே எ பைய கிட்ட நீ எனக்கு பயந்து படிக்கலன்னா டியூஷன் மிஸ் கிட்ட அடி வாங்கி படிக்கிறியா அப்டின்னு
ஸ்கூல்லா பாத்தீங்கன்னா ஈவினிங் டியூசன் வச்சுறாங்க ப்ர ச்சன இல்ல அவுங்களே டியூஷன் வச்சு அமுச்சுறாங்க
ஆமா அதுவு சொல்லிடுவாங்க ஸ்நாக்ஸ்ஸு ஈவினிங்க்கு குடுத்து விட்டுருங்க அப்டின்னு சொல்லிட்டு எ பையனுக்கு ஸ்கூல்ல வந்து அதா சொல்லியிருக்கல்ல வேற இன்னொரு ஆ கிளை இருக்கு அங்க வச்சிருக்காங்க ஆனா அவுங் ஸ்கூல்ல என்ன வச்சிருக்காங்கனா அந்த அ ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா வெளையாட்டு இதெல்லா நெறையா வந்து வெச்சிருக்காங்க
அதும் விளையாட்டுதே நல்லதுதாங்க ஒன்னும் பிரச்சன இல்ல
ஆம் ம் இல்லங்க நமக்கு படிப்போட கூடிய வெளையாட்டு இருக்கணு ஆனா இவ எப்டி ஆய் ட்றானா ரொம்ப சோர்வா ஆயிட்டா காலைல இருந்து கால்ல எட்ர ம எட்டு முப்பது மணில இருந்து
ம்
சாந்த இய மாலை ஆறு முப்பது வரைக்கு அந்த பிள்ளைங்க சோர்வாயிட்றாங்க
ஆமா இங்கேயு அதே தா காலைல எட்டு ம எட்டு பத் துக்கு பஸ்ஸு ஈவ்னிங் வராங்க சாப்பிட்றாங்க ஓடனே போயிட்றாங்க ரிட்டன் நைட்டு இரவு எ எட்டு மணிக்கு தா வீட்டுக்கே வராங்க
ஆமாங்க
காலைல எட்டு மணிக்கு போனா நைட்டு எட்டு மணி
ஆமாங்க ஆம்
பெரிய பாப்பா வந்து அதனால கொஞ்ச அவுங்களுக்கு பாத்தீங்னா ச படிக்கிறது நெறையா ஆயிடுச்சு
இங்க எங்க ஊர்ல எ இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாதி பள்ளிக்கூடங்கள் ஐந்து நாட்கள் தா வக்கிறாங்க ஆனா எ பைய படிக்கிற ஸ்கூல்ல ஆறு நாட்களு பள்ளி
ஏங்க ஆறு நாட்கள் கம் அ இங்கயு இருக்குங்க
அப்பிடிங்ளா ஆமா நம்ப படிக்கிற காலத் துலலா திங்கள் முதல் வெள்ளி வரை அவ்ளோதா ஆனா இப்போ இருக்குற ஆமாங்க எல் கே ஜி யூ கே ஜி இருக்காங்க இல்லையா
ம்
ஆமா எ என்னோட பையனுக்கு எப்டினா ஆ எதாவ்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க ஒரு சனிக்கெழமை அ விடுமுறை கிடைக்கிறதே பெரிய விஷ்ய
ஆ ஆ
அது சொன்னா எங்க வீட்டல எப்டி தெரிமா திட்டுவாங்க நீ ஏ இந்த புள்ளைய வந்து இப்டி பண்ற ஒரு நாள் தா அந்த புள்ள ரெஸ்ட்ல இருக்கானா அது நம்ப பண்றது கெடையாது இல்லையா லீவ் போட சொல்லிடுவாங்க இவ ஏ வீட்ல ரெண்டு நாள் வெளையாடட்டு அப்டின்னு நமக்கு எப்டினா மூணு நாள் மூணு சனிக்கெழம நம்ம கண்ட் டினியூஸா ஸ்கூல் போலனா பிரின்சிபல் மேம போய் நம்ம பாக்கணு அந்த மாதிரி ஹலோ
இல்ல பாக்குறமான் கேக்குறே
ஆமாங்க மூன்று சனிக்கெழம தொடர்ந்து போலனாலே நம்ம போயி பிரின்சிபல் மேம பாத்துட்டுதா கிலாஸ்ல போய் விடணு
தம்பி அது லெட்ரு மாரி கேட்ருறாங்க உங்கம்மா
ஆ அது லீவு விடுமுறை போட்டா ஆமாங்க சரிங்க தோழி நமக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி அ அழைத்ததற்கு
ம்
நன்றிங்க